இவங்க வந்து எ பையன்னா எப்பிட்னா லெமன் ஜூஸ்லா போட்டோம்னா வந்து அவுங்களுக்கு வடிகட்டிகிட்டு குடுக் துணு அந்த இது கூட வர் பல்ப் கூட வரக்கூடாது
ஆமா ஆமா ஆமா அது எ பொண்ணு அப்டி சொல்லு வடிகட்டிட்டு குடுங்கமா அப்டின் சொல்லுவா இவ பையன் குடிச்சிருவா அ பைய கட கடன் குடிச்சிருவா ஆமா அத ஒ ஒன்னொ ஒவ்வொரு டைப்பில இருக்கோங்க
இதுமே அது மாரி கரெக்டா கண்டுபுடிச்சிருவா இதுல இந்த ஒரு ஃபுட்டு் குடுத்தம்னு வெச்சுக்கோங்க இந்த கொளக்கட்டயெல்லா நாங்க செய்வோ அடிக்கடி அதுல எல்லா வந்து இது கம்மியாருக்கு இது கூட இருக்கு அப்டிங்கரத கரெட்டா கண்டுபுடுச் சொல்லிருவா
ஆமா ஆமா இப்ப இருக்கதுங்க எல்லாமே கொஞ்சோ அந்த மாரி அம்மா இதுல உப்பு போட்டீங்கில்ல இதுல அத போட்டீங்கில்ல அப்டிங்கிறதெல்லா ஆமா நாம கொஞ்சி உப்பு ஜா ஏ உங்க அப்பா கூட சாப்ட்டு போயிட்டார்றா நீ என்னன்னா உப்பு கொஞ்சோ ஜாஸ்தியா இருக்குங்க அப்டின் ஆமா இதெல்லா அ சொல்லுவாய்ங்க ஆமா ஆமா அ அ அவேளுக்கு அந்த சென்ஸ்சு
திட்றாங்க இப்டியே வள நம் நானா பண்ற அப்டியே பழகிருச்சு அது நேச்சர் அவுங்க டாடி அப்டி அது மாரியே அவனோட நேச்சரு வருது அவுங்க டாடி எப்டின்னா லைட்டா சொல்லுவாங்க அப்புற இது வண்ணிருவாங்க உம் இருந்தாலு சாப்டுருவாங்க இவுங்க எப்டின்னா சா ப்புறதில்ல ப இதுக்காவே தனியா நெறைய நெறைய பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி செய்யற மார்ருக்கு செய்யும் போதே நமக்கு ஒரு அலா்ட் இருக்கு இப்டி பண்ணாதா சாப்பிடுவாக அப்டின்ட்டு
அது இப்ப இருக்க எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து நமக் க அய்யய்யோ இவய்ங்களுக்கு சமைக்கிறதுக்குனே இப்ப தனியா கோர்ஸ் எடுத்து பேசாம கேட்ரிங் படிச்சிருக்கலா காலேஜ்ல வேற இந்த டிகிரி படிச்சதுக்கு கேட்ரிங் படிச்சுட்டு வந் க்கலா போல இந்த வேலைக்கு அப்டிங்கிற மாதிரி தா இருக்கா அம்மா உங்களுக்கு வெரைட்டியாவே சமைக்க தெர்லையா நீங்க அத செய்யலையா இத செய்யலையா இப்டிதா சொல்லுங்க ஆமா அ ஆம்மா அவல்லா இத செ செய்யறாங்கம்மா அவுங்க அம்மா அத குடுத்தூர்ராங்கமா சிக்கன் கொண்டு வர்றாய்ங்களா எல்லா நான்வெஜ்னா கொண்டு வர்றாய்ங்களா ஸ்கூலுக்கு நீங்க எ பொண்ணு ஸ்கூலுக்கு நா அதெல்லா குடுத்தூட்றது கெடையாது நான்வெஜ் எல்லா ஸ்கூலுக்குலா குடுக் கூடாதுபா எஃக்கு குடுப்பே அவ்ளதா மீ மித்தபடி நா நான்வெஜ் குடுக்குறதில்ல நீங்க குடுப்பீங்களா ஆ அலவுட் தா எல்லா கொண்டு வர்றாங்களா சிக்கன் கொண்டு வர்றாங்களா ஃபிஷ்சு கொண்டு வராங்களா பிரியாணி இதா எப்ப பாத்தாலு அவ பிரியாணி கொண்ணதாம்மா இவ பிரியாணி கொண்டு வந்தாம்
பிரியா பிரியாணி வந்து அது அது அது வந்து வெஜ்ஜு நா கேப்ப நான்வெஜ் அலௌடு இல்லயடா தம்பி எப்புட்றா பிரியாணி கொண்டு வர்லா பிரியாணிலா வெஜ்ஜுமா அது நான் வெஜ்ஜு கெடையாது சிக்கனு பிரியாணி எப்புறா வெஜ்ஜா மாறோ ப்டீனு கேட்டானா அது அப்புடித்தா அது சொல்றே சிக்கன் இல்லாமதா நா சிக்கன் சாப்புட்றனா நா சாப்புடறது இல்ல நீங்க அத எடுத் எடுத்துட்டு அப்புறோ குடுங்க அப்டிங்கிற மாரி
ஆ ஆனா இவுங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்போ இது ஆக்சுவலா இத சொல்லணோ கொண்டு வரக்கூடாதுன்டு சிக்கனு பிஷு எல்லா கலதையு கொண்டு வறாங்க போல எல்லா அம்மா அவ கொண்டு வறா இவ கொண்டு வரான்னாலு சமைச்சு குடுக்கணுமே கொண்டு குடுத்து விடலன்னாலு காலையில எந்திரிச்சு அத எப்புடி ப்பா சமச்சு உனக்கு குடுத்து விடுறது அப்டீங்குறது அவ போன வாரந்தா அப்புறோ பிஷ்ஷு ஃப்ரை மட்டு குடுத்து வுட்டே ஆ சண்டே எடுத்தது இருந்தது சேரி ஓகே அப் ப மண்டே மட்டு அவளுக்கு ஃப்ரை குடுத்து வுடுவோ அப்டின்னு சொல்லிட்டு பிஷ்ஷு ஃப்ரை குடுத்து வுட்டே மா ஃபிஷ்ஷு ஃப்ரை எல்லா வாங்கி சாப்ட்டாங்க அப்டியே ஷேர் பண்ணி சாப்டுங்க போல செரி ஓகே ஆமா
நாங்க நாங்க ஸ்கூல் படிக்கும்போதெல்லா அப்புடித்தா எப்புடி சொல்றது நறைய ரைஸ் எல்லார் வீட்லயு ஒவ்வொரு இது ஒவ்வொரு இது ஷேர் பண்ணிதா ரவுண்டா ஒக்காந்து ஷேர் பண்ணி சாப்புடுவோ நல்லா இருக்கோ அப்ப அது நம் ந ஒரே ஃபுட்டா சாப்புடுற மாரி இருக்காது இப்போ உள்ளதுகலா அது மாரி ஷேர் பண்றதெல்லா கடையாது பண்ணா கொஞ்சோ லைட்டா பண்ணிக்கோ ஒண்ணு ரெண்டுதா இருக்கும்
ஆ ஆமா இல்ல ஸ் கூல்லயே வந்து அது பண்ண கூடாதுன்னு சில ஸ்கூல்லயெல்லா வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்டீன்னு சொல்றாங்க அ போன வர்ஷோ மேம் வந்து பண்ணலான்னு சொன்னாங்களா பாப்பாக்கு இந்த வர்ஷ மேம் வந்து பண்ணகூடாது அப்டீன்றுக்காங்க அப்டீங்கறாப்ல அதா அது ஒவ்வொரு மேம் பொறுத்து இ அதுப்பத்தூல ஸ்பூன்ல சாப்புடுதுங்க இப்ப இருக்கதுங்க நம்ம என்ன ஸ்பூனா கொண்டு போனோ ஆமா ஸ்பூ
நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரோ எல்லா வரிசையா ஒக்காந்து சாப்புடும்போது எந்த புட் இதா இருக் இருக்கு அப்டீங்கறது எல்லா நல்லா இருக்கோ
ஆமா அதா அதா டேஸ்ட்டு பாருங்க டேஸ்ட்டு பாருங்க நம்மளு குடுப்போ எல்லா ஃப்ரெண்டுக்கோ சேத்து நறையா எடுத்துட்டு போவோ
இது மூணுது கட்டி குடுப்பாங்க பத்திருக்கீங்களா எங்க இதுல ரெண்டு இது கட்டிகுடுப்பாங்க
ஆமா ஆமா இது அவளுக்கு புடிக்கோ இதுனா அவளுக்கு பிடிக்கோ இதுனா இவளுக்கு பிடிக்கோ அப்டின்னு சொல்றது
இப்ப அதலா இல்ல கொண்டு போனாலு ஷேர் எது பண்ணாலு இப்ப ரெண்டு பேரு தா ஷேர் பண்ணுவாங்க அந்த மாரி ஆயிட்ச்சு செப்பரேட் செப்பரேட்டா ஆன மாரி ஆயிப் போச்சு
ஆமா அதுக்கென்ன அதே பெஞ்சுல ஒக்காந்துட்டு சாப்டுதுங்க அதுலயே
ஒன்ஸ் மட்டு கம்யூனிட்டி லன்ச்சுனு அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்ப வந்து அவ அவங்க வந்து மெனு சொல்லிருவாங்க பூரி பன்னீரு புலாவ் அது மாரி சொல்லிருவாங்க குலோப் ஜாமுன் எதாவது ஸ்வீட்டு இதுல வந்து நம்ம எ எது வேணா கொண்டு போலா யாரு யாரு என்னென்ன கொண்டு வரிங்கன்னு சொல்ல சொல்லிருவாங்க பசங்க சொல்லிருவாங்க அடுத் த்த நாள் வரும்போது நமக்கு அதுக்கெத்த மாரி செஞ்சு குடுத்துவிடணு
ஆ எல்லாருக்கும் சேத்து
சேத்து ஆ இல்ல ஒரு ஒரு டிபன் பாக்ஸ் ஒன்னு ரெண்டு குடுக்கலாம்மாமா ரொம்ப எல்லாத்த த்துக்கும் பண்ண வேண்டியது இல்ல எல்லாரு ரெண்டு ரெண்டு அப்டி கொண்டு வர மாரி நா புலாவ் மட்டு ரெண்டு பாக்ஸ் குடுத்து விட்டே ஆ ம்
சேரி சேரி சேரி சேரி ம்
ஆ அப்படித்தா கிரேவி பன்னீர் கிரேவி ரெண்டு மூணு பேர் கொண்டு வந்தாங்க எல்லாத்தையு ஒன்னா ஊத்திடுவாங்க ஆ ஒன்னா ஊத்தி த்திட்டு அதுக்கப்பறோ அவுங்களே ஷேரிங் பண்ணுவாங்க பிளேட்டில வச்சு ஷேரிங் பண்ணி அன்னைக்கு மட்டும் பேக்ஸ்சு புக் மட் நோட்டு இதெல்லா எதுவுமே கொண்டு போக வேண்டா இன்னைக்கு தாப்பா ஜாலியா இருக்கு ப்ரீயா இருக்கு ஆ சாப் இப்படி சாப்ட்டோனா ஒரு சட்டிஸ்பேக்க்ஷனா இருக்காமா
ஆ போன வருஷோ ஏ பொண்ணு கிளாஸ்ல வந்து இந்த ஃபுட் ஸ்டால்னு சொல்ட்டு போட்டாங்க அது எப்படின்னா அ பசங்கள பண்ண விடாம பேரண்ட்ஸ் நம்மள வந்து ஏதாவது என்ன புட் வேணா பண்ணலா என்ன வேணா பண்ணிக்கலா உங்களுக்கு வடனா வட கூட செஞ்சுக்கோங்க கேசரி செஞ்சுக்கொங்க என்ன வேண செஞ்சுட்டு அத வந்து பச பசங்கள்ட ஸ்டால் போட்டு விக்கிறது அதாவது ரொம்ப அமௌண்ட் இல்லாம ஒரு ஃபைவ் ருபீஸ் பேக்கெட் ஒரு ஒரு பிளேட் ஃபைவ் ருபீஸு டென் ருபீஸ் அந்த மாரி சொல்லுங்க மேம் ரொம்ப காஸ்ட் ட்லியான ஃபுட்டெல்லா பண்ண வேணா
ம்
ஆமா ஒரு பவுலு குலோப் ஜாம் கூட பண்ணுங்க ரெண்டு குலோப் ஜாம் பீஸு ஃபைவ் ருபீஸு
அந்த மணி என்ன பண்ணுவீங்க பண்ணுவாங்க
மணி ஒன்னுல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியதா நம்ம வச்சுக்க வேண்டியதா நம்ம தான இத எல்லா செஞ்சிருக்கோ ஆக்சுவலா அமௌண்ட் போட்டு நம்ம செஞ்சிருக்கோ ஆமா அது அது அந்த மாரி செஞ்சாங்க சேரி போவோ அப்டின்னு சொல்லிட்டு நாங்க போன தரவ வந்து ஆ சும்மா அந்த உட்காரன்னு தெரியுமா உட்காரன்ட்ட ஆமா அதுதா செஞ்சு கொண்டு போயிட்டு அது ஒரு மணி அமொண்ட்டு வந்து நா அப்பறோ பைவ் ருப்பீஸ் அப்பறோ சும்மா குட்டி பசங்களுக்குலா சும்மா குடுத்துட்டோ சும்மா சாப்டுங்கடா அப்படின்ட்டு சும்மா கொஞ்சோ பிளேட்ல வச்சு குடுத்தாச்சு சும்மா சாப்டுங்கடா அப்டின்னு ட்டு அமௌண்ட் பெருசா நம்ம போட்ட அமௌண்ட் வரல ஆமா நமக்கு அமௌண்ட் வந்து இப்போ ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரடு செலவாச்சு நமக்கு வந்தது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அவ்வளோதா வந்தது சேரி பரவால்ல ஆமா ஒரு ஜாலியா இருக்குல்ல எல்லாரு இப்ப அம்மாலா வர்றாங்க
ம் சேரி சேரி அதுகளுக்கு அந்த எல்லா டிஸ்டர்ப் பண்றக்காகதா ம் சேரி சேரி ம் வேற நா அது மாரிலா நாங்க காலேஜ் படிக்கு போதுலா அது மாரி செய்வாங்க ஆனா இந்த ட்ரஸ்ட் எதாவது வருவாங்கல்ல யாராவது டொனேஷன் அது மாரி வரம்போது ஸ்டால் போடுவோ ஸ்டால் போட்டுட்டு அதுல வர மணிய வந்து அவங்களுக்குதுன்ற மாரி ம் அது மாரி ரேட்டு வந்து கம்மியா வைக்க முடியாது ஏன்னா அவுங்க ட்ரஸ்ட்டு க்கு அந்த ஹெல்ப் பண்றக்காக தானங்கறக்காக
அது காலேஜ் வைஸ் இது வந்து அவுங்களுக்கு அமௌண்ட்டு தெரியு கரெக்ட்டா அந்த அமௌண்ட்டு குடுப்பாங்க ம் நம்ம வந்து சின்னப் பிள்ளைங்க ஆமா எல்லா பிள்ளைங்களுமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கு இருக்குக அது சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த அமௌண்ட்டு தெரியாது இல்லையா
ஆமா ஆமா
எண்ணி குடுக்கறது வைக்கிறது அதெல்லா ஒரு ட்ராபேக் குல ஆமா ஆ ஏதோ அவுங்க ஃபர்ஸ்ட்டு செஞ் போன வருஷ செஞ்சாங்க சேர்ன்னு போனோ அவ்ளதா ஆமா பாப்போ இந்த வருஷ
டூர்லா வெளியிலைலா அனுப்புவீங்களா
ஆ போன வருஷம் போனாங்க ஆமா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போனாங்க ஆமா தம்பிய அனுப்பல அவ வந்து போன வருஷ செகெண்டு் படிச்சானா
ம் ம்
சேரி அனுப்ப வேணா பாப்பா ஃபிப்து போன வருஷ ஆ சேரி அவள மட்டு அனுப்பி விட்டாச்சு ஆனா இவ அப்படியே நானு போறே நானு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தே அப்பற நாங்க கூட்டிட்டு போறோன்டா அதே எடத் துக்கு நம்ம போவோண்டா சம்மர்ல போவோண்டா அப்டிடா அப்டி இப்டின்ட்டு சொல்லிட்டு ஆமா அவன கடைசிய கூட்டிட்டு போகல அவனு விட்டுட்டா
ஒரு வெவர தெரிகிற வரைக்கு விட்டுருவா அதுக்கப்பற கொஞ்ச பெருசாக பெருசாக
விட்டும் கூட்டு போனீங்க ஆமா ஆமா சும்மாவே எப்ப பாத்தாலு அதேதா சொல்லுங்க மாத்தி மாத்தி அவனுக் மட்டு குடுங்க அப்படின்னு இவங்க சொல்றது இவங்க அக்காவுக்கு மட்டு குடுங்க எல்லா அப்படிங்கறது மாத்தி மாத்தி சொல்லிக்குவாய்ங்க அதையவே பவுல்ல குடுத்தோம்னா அவ பவுல பாக்க மாட்டா பக்கத்துல பாப்பே அக்காக்கு நெறையா இருக்கு
எல்லா கேசு ஒரே மாரிதா ரெண்டு பேர் வந்து அது இதா இருக்க மாட்டருக்கு ம் ஆள் இல்லன்னா எங்கல்லா தேட ஆரம்பிக்கக்குது யாருமே இல்ல நா மட்டுந்தா இருக்கே நான் மட்டுந்தா இருக்கன்ட்டு
ஆ ஆ ஆ ஆமா ஆமா அதுவு ஒரு இதுவா தானே இருக்கு அவங்கள அவங்களதா சமாளிக்கவே முடியாதே ஒத்தாலா வச்சுக்கிட்டு
அப்படித்தா இருக்கு இந்தா எங்களுக்கு அவங்க அக்கா பசங்களுக்குல்லா வந்து முன்னாடியே லீவ் விட் டாங்க அவுங்களா வந்துட்டு இப்ப ஸ்கூல் போறாங்க இப்ப நாங்க லேட் ஆயிடுச்சா அப்ப வெளையாட ஆள் இல்லாம இது பண்றது அது மாரி ம்
ஆமா ஆமா அதா ஒத்தாலா இருக்குறது ரொம்ப இது அவங்கள சமாளிக் கிறது ஆமா ம் சேரி சேரி ஆமா
வேற சாயங்கால இப்ப வந்தவுன்ன ஸ்நேக்ஸ் செய்யணுமா இல்ல இருக்குறத எடுத்துக் குடுப்பீங்களா
இந்தா முறுக்கு இருக்குது அம்மா செஞ்சாங்க செஞ்சு கொடுத்து வுட்டாங்க ஆமா அதனால முறுக்க குடுத்துட்டு டீ டீ பெரியவ டீ தா குடிப்பாங்க சார்ரு பால் குடிப்பாரு ஆமா அதனால அது குடிச்சுட்டு
டீ குடிச்ச இப்ப எங்காலே அது காட்டாத வரைக்கு மத்ததெல்லா குடிச்ச ட்டுருந்தாங்க இப்ப அது காமிச்சட்லருந்து அதுதா வேணு அப்டிங்கற மாரி அப்ப தா தூக்கோ வருது ரிலீஃப் ஆகுது எல்லா அப்டி அது சூடா கூட குடிக்க மாட்டாங்க கொஞ்ச தண்ணியாதா கு இதா தா ஆர வச்சுதா குடிப்பாங்க அந்தாலும் அது வேணுன்ட்டு ம்
மா இவ சூடா டீ அம்மா ஈவினிங் டீ இல்லையா நா கூட சில சமயோ பால் ஏதுவு இல்லடா பால் இல்ல அப்டின்னு சொல்ட்டோம்னா டீ இல்லையா டீ இல்லையான்ட்டு மேடத்துக்கு என்னுமோ டீ போட்லையா டீ போட்லையா சாய்ங்கால நாலு மணி ஆயிருச்சு லீவ் ல பாத்தீங்ணாலு சும்மா டீ டீன்ட்டு மேடம் டீ அடிக்ட் ஆயிருவாக ஆமா அத மாத்தணுதா பால் குடுத்துதா இது பண்ணணு நம்ம டீய குடுத்துது தப்பா போச்சு ஆமா ஆமா எங்க அம்மாதா சும்மா இருக் முடியாம சும்மா டீ குடி டீ குடு சின்ன வைசுல அதா ஒரு செகண்ட்ல இருந்து பால் தா குடிச் ச்சட்டுருந்துச்சு அப்றோ பால விட்டுருச்சா வேணா சொல்னோன சரி இந்த இத எந்த குடி அப்டின்னு சொல்லி டீய குடுத்தோனே அப்டியே டீய புடிச்சிகிச்சு
எங்க வீட்டால் அப்டித்தா பெரியவங்க சாயா குடிப்பாகளா டீ குடிப்பாங்ளா அவுங்களோட போய் பக்கத்தில் ஒக்காந்துருவாங்க உக்காந்துட்டு லைட்டா கொஞ்சோண்டு கொஞ்சோண்டுன்னு கேட்டு குடிச்சு பாத்துட்டு அது டேஸ்ட் ஒட்டிருச்சு அதுல இருந்து அப்றோ கேக்க ஆரம்பிச்சிருது எனக்கு சேத்து போட்ருங்க எனக்கு பண்ணிருங்க சேத்து நல்லா இருக்கு அப்டின்ட்டு அத அதுல இருந்து மத்ததெல்லா குடிக்க மாட்டேங்கறா
ஆமாமா ஆமா இன்னு சின்னவனுக்கு டீ குடுக்கல அதனால அவனுக் கு பால் தா
இவனுக்லா நா சின்ன வைசுல சுகரே போடாம தாங்க குடுத்தே
அப்டிதான நம்மாய்ச்ங் ஆ
ஆ டேஸ்ட்டு ஒட்டிரு அப்டிங்கறக்காக சுகர் போடாமயே வெறு இந்த கவ் மில்க் இருக்கும்லங் அது குடுக்றது இப்ப டே சக்கர போட்டா ஒரு புள்ளைய குடுச்சுட்டு அந்த
ஆமா அந்த டேஸ்ட்டுலையே சென்ஜீனி வேணுன் கேக்குங்க அப்டின் சொல்லிட்லா கொழந்தைலருந்தே ஆமா
ஒன்ற வயசு வரைக்கு குடுத்து ரெண்டு வயசு வரைக்கு கொண்டு வந்துட்டே அதுக்கப் அப்றோ இங்க வெளில நம்ம இந்த மாரி இதெல்லா வரோம்ல அப்ப வெளில குடிச்சதுலருந்து இத்தன்னால என்ன ஏமாத் திருக்கீகன்ட்டு அந்த சுகருக்கு இது இருந்தாதா குடிப்பே அந்த மாரி ஆய்போச்சு